வணக்கம் கேக்குதுங்ளா
நல்லா இருக்கீங்ளாமா ஆ கேக்குதுங்கமா
நல்லாருக்குங்ளாமா
அ நல்லாருக்குற நீங்க நல்லாருக்றீங்ளா
அ நல்லாருக்கங்கமா
சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டாச்சுங்கமா வீட்ல எல்லா நல்லாருக்காங்களாமா
எல்லாரு நல்லாருக்கறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
எல்லா சிறப்பா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா
உங்களுக்கு வேலையெல்லா எப்டி போயிட்டுருக்கு
ஆஹ் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குங்கம்மா உங்க வேல எல்லா எப்டிம்மா போயிட்டுருக்கு
வேலேல்லா சிறப்பா போயிட்டுருக்கு
மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா நம்ம இந்திய நாட்டோட பெருமைகள் அத பத்தி ஏதாவது பேசலாங்களாமா
கண்டிப்பா கண்டிப்பா இந்திய நாட்டோட பெருமைகள் அப்டின்னா நீங்க வந்துட்டு முதன் முதல்ல எடுத்த உடனவே இந்திய நாட்டின் பெருமைகள் அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் சொல்லட்டுமா நீங்க சொல்றீங்ளா சேரி இப்போ இந்திய நாட்டோடைய பெருமை சொல்லுங்க
பகிர்ந்துக்கலாமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தரு உங்களோட சிறப்புங்களை வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சத வந்து நா பகிர்ந்துக்கிறமா
சேரி அதுதா இப்போ இந்திய நாட்டுடைய உம் பெருமைகள் சிறப்புகள் அப்டின்னு சொன்னாலே முதன் முதல்ல நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்திய நாட்டுடைய மதர்கள் கிட்ட மேலோங்கி இருக்கிற இந்தியன் அப்டின்ற ஒரு உணர்வு சேரிங்களா நம்ம நாட்ல வந்துட்டு எவ் எல்லா எல்லா மொழி ச மொழி இருக்கறாங்க அதாவது நம்ம இந்தியால ஏறத்தால இந்தியால மட்டுமே வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அது போக மதங்கள் அதாவது இந்து கிறிஸ்தவம் அந்த மாரி நெறைய இருக்குது மதங்கள் இருக்கு நம்மளுடைய கலாச்சாரங்கள் இருக்கு எவ்ளவோ இருக்கு எவ்ளவோ வேற்றுமைகள் இருக்கு ஆனா அவ்ளல்லா இருந்தாலுமேன்னு நம்ம இந்தியன் அப்டின்னு வரும்போது எல்லாருமே என்னவாயற்றாங்க ஒண்ணாயற்றாங்க ஆமாங் தான அப்டி இருக்கு போது அப்போ நம்ம வெவ்வேறு வெவ்வேறு இனத்தவ சேர்ந்தவர்களா இருந்தாலுமே நம்ம எல்லாரையு ஒன்னா ஒருங்கிணைக்கிறது என்னது இந்தியன் அப்டின்ற ஒரு உணர்வு தா அப்ப அந்த உணர்வ தா என்ன சொல்றாங்க அப்டின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய நாட்டுல மேலோங்கி இருக்கு அதுவு இல்லாம நம்மளுடைய நாட்டோடைய சிறப்புகள் அப்டின்னு சொல்லி பாத்தோனா இன்னு நறைய சொல்லலா எனக்கு வந்து முதல்ல இத தா சொல்லணு அப்டின் தோணுச்சு நீங்க வேற என்ன சொல்லுவீங்க
கண்டிப்பாமா ஒரு அருமையான தகவல வந்து பகிர்ந்துகிட்டீங்க இன்னொன்னு நம்ம சொல்லணுனா முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல இருக்கிற ஜனத்தொகைமா மக்கள் தொகை மக்கள் தொகையவ எடுத்துக்கிட்டோனா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருந்தது முதல் இடத்துல வந்து நம்ம அண்டை நாடான சீனா இருந்தது ஆனா இப்ப சமீபத்துல எடுத்த ஆய்வு அறிக்கையில பாத்தீங்கன்னா நம்ம சீனா நாட்ட வந்து முந்திக்கிட்டு இப்ப வந்து நம்ம வந்து முதல் இடத் தா வந்து பிடிச்சிருக்கோ அதிகமான மக்கள் தொகை நாடு உலகத்திலே பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம இந்திய நாடு தா முதல் இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம அண்டை நாடான சீனா இருக்கு இது வந்து டு மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதா இல்ல வந்து அழிவா அப்டின்ற நம்ம கோணத்துல பாக்கும்போது இது வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயந்தா ஏன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கு நம்ம இந்திய நாட்ல தா மிக மிக அதிகமா அளவு இருக்கு நம்ம இந்திய நாட்டல தா அதனால வந்து அந்த இளைஞரோட பங்களிப்பு நாட் நாட்டோட வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா அமையுது இந்த இளைஞரோட பங்களிப்ப வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லபடியா நம்ம பயன்படுத்தணு அப்டின்னா நம்ம நாடு ம முன்னேறு பல துறைகள்ல வந்து சாதிக்கலா இந்தியா வந்து வல்லரசு நாடா கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கி வரு இது தவிர மத்தது ஏதாவது செய்தி இருந்தா பகிர் பகிர்ந்துக்கோங்கம்மா
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அதுதா இந்தியாவுல வந்துட்டு ஆம் இப்ப எப் என்ன சொல்றது நம்மளுடைய உலகத்திலயே வந்து ஏழு உலக அதிசயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு உத உலக அதிச அதிசயங்க்ல ஏழு உலக அதிசயங்கள்ல ஒன் அதாவது இந்தியாவுல எத்தனையோ நாடுகள் இருக்கு அதாவது உலகத்துல உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு ஆனா வந்து அத்தன உலக அத்தனை உலக நாடுகளில் அவ்வளோ இட இருக்கம்போது நம்ம அதாவது உலக அதிசயங்கள் வந்து ஏழு அப்டின்னு சொல்லி நிர நிர்ணயம் பண்ணிருக்கறாங்க அதுல ஒண்ணு வந்து இந்தியாவ சேர்ந்தது அதுவு இல்லாம இப்ப அத வந்து முதலிடம்ன்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த அந்த உலக அதிசயம் வந்து உலக ஏழு அதிசயங்கள்ல முதல் இடம் அப்டின்னு சொல்றாங்க அது முதலிடமா இருந்தாலு சரி இல்ல ஏழு எடத்துல ஒரு இடமா இருந்தாலு செரி அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை தா அதுதா வந்து நம்மளுடைய தாஜ்மஹால் அதாவது நம்ம அந்த காலத்துல மும்தாஜ்வுடைய நினைவா ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் அது வந்து ஆ கங்கை நதி கரையில அமஞ்சிருக்குதுங்களா அதுவே வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு மிகப் பெரிய பெருமையும் கூட அழகும் கூட அது வந் து எப்டி சொல்றது நம்மளுடைய ஒரு அன்புடைய சின்னமா அங்க இருக்கு அங்க வந்து ஒரு காதலர்களுடைய சின்னம் கணவன் மனைவியோட சின்னமா வந்து அது அழகா அங்க இருக்கு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப என்னது ஒரு பெருமை இந்தியாவுடைய ஒரு பெருமையா நா அத சொல்ற அதுவு போக வந்து நம்ம என்னுடைய இந்தியாவுல பாத்திங்கன்னா நம்ம இந்திய பாரம்பரியம் நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரிய வந் பாரம்பரியத்த நா ஒரு பெருமையாவு சிறப்பாவு சொல்லுவ ஏ அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந் தியர்கள் கூட தல சிறப்பா தல சிறந்து தல சிறப்பா எடுத்துக்கறாங்க நம்மளுடைய பாரம்பரியம் அந்த அளவுக்கு இருக்கு என்னன்னா உ சரிப்பு உபசரிப்பு செரி வர ப்பு செரி அது நம்மளுக்கு தெரியா த முன்ன பின்னவங்களா இருந்தா கூட ஆ நம்மளுடைய ஏ நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் அப்டின்னாலே வந்து ஒரு எதிரி கூட தன்னுடைய வீடு தேடி உள்ள வந்துட்டாங்க அப்டின்னா அவுங்களுக்கு தண்ணி குடுக்கணு இதுதா நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் அத வந்து எல்லாருமே வந்து பின்பற்றுவாங்க அது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் அப்டின்னு நா சொல்லுவ அதுவு போக நறைய இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய இந்தியாவுல அது பா பாத்து நம்ம சென்னையிலன் எடுத்துக்கிட்டோனா நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு நம்மளுடைய வந்து என்னது பேருந்து நிலையம் அப்பறமா வந்து காய்கறி மார்க்கெட் காய்கறி சந்தை இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய ஒரு தனி சிறப்புகளா தா பிற சிறப்புகள வந்து எடுத்து சொல்லுது அதுவு இல்லாம நம்மளுடைய சென்னையில இருக்கற மெரினா கடற்கரை வந் து உலகத்துலயே மிக நீளமான இரண்டாவது கடற்கரை அப்டின்ற ஒரு சிறப்பையுமே தாங்கி நக்கிது அதுவுமே வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு கெடைச்ச ஒரு மிகப்பெரிய சிறப்பும் கூட பெருமையும் கூட அப்டின்னு நா சொல்லுவ இது மூணையுமே வந்து எ சைடுல என்னுடைய தரப் புலருந்து நா சொல்ற நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பா மா சிறந்த தகவல் வந்து பகிர்ந்துகிட்டீங்க இந்தியால வந்து நெறையா சிறப்பம்சங்கள் இருக்கு உதாணத்துக்கு பாத்தீங்கனா நம்மோட இலக்கிய இலக்கணம் கலைகள் இதெல்லாம் பாத் த்திங்னா இந்தியா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தகவல்கள் வந்து நம்ம உலக நாடுகளுக்கு எடுத்து கூறு வகையில அமஞ்சிருக்கு பாத்தின்னா நம்மளோட பரதநாட்டிய கலை அது பாத் பாத்தீங்னா ரொம்ப சிறப் பாத்தின்னா நம்ம தப்பாட்டோ ஓ ய ஒயிலாட்டோ வெறகாட்டோ இந்த மாரி பாரம்பரிய நடன நடன வகைகள் நறையவே இருக்கு நம்ம இந்திய நாட்டுல அதெல்லா பாத்து நம்ம உலக நா இதெல்லாம் ரொம்ப பாராட்டுவோம் செய்றாங்க அவர்களும் வந்து அத கத்துக்குணும்னு ஆர்வம் வந்து அவுங்ளுக்கும் இப்ப சமீப காலத்துல ரொம்பவே அதிகரித்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்னா நம்ம இந்திய நாட்டுல உள்ள அறிஞர் அறிஞர் பெ பெருமக்கள்லாம் பாத்தீங்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களா இருந்துருக்குறாங்க முன்ன முன்ன முன்னொரு காலத்துல நம்மோட இந்திய நாட்ல உதாரணத்துக்கு பாத்தீங்னா நம்ம திருவள்ளூவர் சொல்லலா திருவள்ளூவர பொறுத் பொறுத்த வரைக்கு நம்ம சுறுலான பல சிறப்பம்சங்கள் இருக்கு அவர் எழுதுன நம்ம திருக்குறள் அந்த நூலுன்றது பாத்தீங்னா உலக பொது மறை அப்டின்னு சொல்லுவாங்க அதாவது அத வந்து ஒரு குறிப்பிட்ட இனத் மத்தவர்களையோ இல்ல மதத்தவர்களையோ வந்து சார்ந்து இல்லாத நூல் அந்த நூல் வந்து உலகத்துல இருக்கற அனைத்து விதமான மக்களுக்குமே அது ஒரு பொருந்தக்கூடிய நூல் அத வந்து இப்போப் அத வந்து இப்ப பாத்தீங்னா நம்ம பல நாடுகள்ல வந்து அந்த திருக்குறள்ள வந்து மொலிப் பெயர்ப்பு பண்றாங்க அத வந்து எல்லா மக்களுமே வந்து அதனால பயனடையனோ அதுல ப் சொல்லி இருக்குற அந்த கருத்துக்கள வந்து எல்லாருமே வந்து அத வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணு
கண்டிப்பா கண்டிப்பா
நம்மோட வாழ்க்கை வந்து இனிமையாக அமையு
அத பத்தி அடுத்த தலைப்புல நம்ம தெளிவாப் கூட பேசலாம்
கண்டிப்பாமா நல்ல ஒரு தலைப்புல வந்துப் பக பேசி உர உரையாடனோ வேற ஒரு நல்ல தலைப்புல நம்ம மீண்டு உரையாடனுமா நன்றி மா
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி